ஹலோ
ஹலோ
ஆம் ப்ரோ கேக்குதுங்ளா?
ஆ கேக்குதுங்
ஓகேங் ப்ரோ நல்லா இருக்கீங்ளா?
ஆ நெல்லா இருக்கே சிஸ்ட
ஓகே ஓகேங் ப்ரோ
என்னா பண்றீங்க?
ப்ரோ நா சும்மா இருக்கே நீங்க படிக்கிறீங்களா இல்ல
இல்ல இப்பதா படிச்சு காலேஜ் முடிச்ட்டே.
ஓகே
இவ்ளோ நாள் காலேஜ் படிச்சிருந்த தேர்ட்யேர் இந்த வருஷொ முடிச்சுட்டே.
ஓகே ஓகேங் ப்ரோ
ம்
சேர் சேரிங் ப்ரோ டிராவல் பண்ண புடிக்குங்ளா?
ஆ
டிராவல் பண்ண புடிக்குமா? ஓகே ஓகே ஆம் ப்ரோ
ன்னா கேட்டீங்க இப்ப
ட்ராவல் பண்ண புடிக்குங்களான் கேட்ட
ஆ புடிக்கு
ஓகே ஓகே
நீங்க என்னா பண்றீங்க?
அ நா அ வீட்லதாங் ப்ரோ இருக்க
ஆ காலேஜ்ல்லா முடுச்சுட்டீங்ளா
முட்சாச்சு
ம் இப்பென்னா பண்ணிறீங்க
ஆ இப்போ நா சும்மாதாங் ப்ரோ இருக் க சும்மா ஆரி ஒர்க் பியூட்டிஷியன் அந்த மாரி பண்ணிட்ருக்க
ஆ எங்க வீடு
இ வீடா வீடு இருக்க வேண்டிய எடத்துலதா இருக்கு
ஆ
சோ ட்ராவல் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா
ட்ராவல் இல்ல இல்ல உங்களுக்கு
நீங்க ட்ராவல் அதிக
ட்ராவல்லா அதிகமா பண்ண மாட்ட
ஆ ஆ வேற எந்த விஷ்யத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகோ ப்ரோ
ஹலோ
ஆ சொல்லுங்க
வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குங்ளான் கேட்டேன் ப்ரோ லைக் ட்ராவல் இல்லாம வேற ஏதாவ்து ஆபிஸ் இருக்கா அந்த மாரி கேட்ட
ட்ராவல்லா இன்ட்ரஸ்ட் தா அண்ணா இதுக்கப்றோ தா போனு இப்பதா காலேஜு முட்சோல்ல
ஓகே ஓகேங் ப்ரோ
இதுக்கப்றோ தா ப்ளான் பண்னு ம்
வெர்க் வெர்க் எதாவ்து பண்ணிட்ருக்கீங்களா இல்ல அது ரிலேட்டடா எதாவது படிக்கிறீங்களா ப்ரோ
இல்ல இல்ல இப்ப விடுகோ இப்பதா இது பட்ச்சு முட்ச்சுட்ட இதுக்கப்றோ ஒர்க்கு எதுனா போனு
ஓகே ஓகே ஓகே
இதா ட்ரே தேடினு இருக்க எதுனா ஒரு நல்ல இது கெட்சுச்சுனா போய்ட்டுவ
ஓகே ஓகேங் ப்ரோ
போய்
செரி செரிங்க சாப்ட்டாச்சு நீங்க
இல்ல ஆ சாப்ட்ட சாப்ட்டே
ஓகே என்ன மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு
டிப்பன் தோசை
அப் ஓகே
நீங் என்னா சாப்ட்டீங்க
ஆ நானு தோச புதினா சட்
ம்
ஓகே ஓகேங் ப்ரோ வேற என்ன சப்ஜெக்ட் படுச்சீங்க நீங்க என்ன சப்ஜெக்ட் ரிலேடட் எடா ஒங்க கோர் சப்ஜெட்டு
நா பட்ச்சது சும்மா இது பி ஏ இஸ்ட்ரி
ஓகே பி ஏ ஹிஸ்ட்ரி ஆ ஆ
மூணு வருஷோ ஜாலியாந்துச்சி நா வந்து படிக்கும் போதே ஒரு இதுவில்லா படிக்கல சும்மா ஒரு ஜாலின்ட்டு பட்ச்சே
ஹா அ
ஒரு டிகிரி வேணூன்ட்டு பட்ச்சே இந்த வருஷ்ந்தா முட்ச்சே
ஓகே செரி செரிங்களா ஹிஸ்ட்ரினா இந்த இது டெல்லி சுல்தான் முகலாயர்கள் அப்டி டு நறைய வரு இல்லைங்களா நறைய ஆனா இயர்ஸ் தா நீங்க மெம்மரி பண்ற மாரி இருக்கூ
ஆ
ஓகே அதுல எதாவ்து ஞாபகருக்கா
இல்லே இல்ல காலோஜிக்கே போமாட்டே நான்னு நா பச்ச காலேஜு வந்து கொஞ்சோ இது
உ
எப்டி சொல்றது படிப்புலா இல்லே ஏ காலேஜ்ல கொஞ்ச ஜாலி ஃபுல்லா ஜாலியாருகலா கௌமெண்ட் காலேஜி மூணு வருஷோ எப்டி போச்சுனே தெர்ல ஃபஸ்ட் இயர்லா எக்ஸாமே ஏதல
ஹோ
ஆன எப்டியோ முட்ச்சுட்டு வன்ட்டே ஆமாமா
ஓகே அப்ப இன்னொன்னு என்னன்னா வீட்லியே தானே செமஸ்டர்லா நடந்துச்சு
ஆஹா குரோனா பேட்ச் இல்லையே குரோனா பேட்ச்லா முட்ச்சுட்டு பேரு நானந்து டென்த்து படிக்கும்போது குரோனா பே
ஓக்கே நீங்க டென்த்து படிக்கும்போது கொரோனாவா ஓகே கே
நீங்கு என்னா பட்
ஓகே ஸ்ட்ரி நா எம் சி ஏ முடிச்சிருக்கே சோ என்னது ஃபுல் கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராமிங் ரிலேட்டடானது சொ அந்த மாரி படிச்சே ம் நால்லே இன்ட்ரெஸ்டிங்கா மோஸ்ட்லி கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணாவே டைம் போறது தெரியாது ஆனா எனக்கு இஸ்ட்ரி ரொம்ப புடிக்கூனன் வச்சுக்கோங்க இஸ்ட்ரி நறைய லேர்ன் பண்ற மாரி இருக்கு எல்லா என்ன சொல்றது ஆ வரலாறு அப்போலேந்து தமிழ் தமிழ் எப்டி
ஆ தமிழ் எப்டி சொ ஆ
எல்லாமே இருக்கூ இந்த சிற்பமு அந்த ஓவியங்களு அது இதுன்னு இந்த குடைவரை கோவிலு அது இதுன் நறையா நறைய தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கூ ரியல் டைம்ல ஒரு விஷ்யத்த தெரிஞ்சுக்கிற மாரி உங்க இஸ் ட்ரி இருக்கூ கரெக்ட்டுங்ளா
நம்ம இதும் ஃபுல்லா தெரிஞ்சுகலா ஹிஸ்ட்ரில நம்ம நாடு எப்டிந்துச்சி ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிங்லேந்து எல்லாமே
ஆமா நீங்க எல்லாமே தமிழ்நாட்டு இந்தியா எல்லா எல்லா வரலாறுமே அதுல இருக்கூ லைங்ளா
ஆமாமா
எந்த பார்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கூ மீன் இது ரொம்ப கஷ்டமாருக்கு அப்டிங்கிற மாரி சொல்றதுக்கு உ
எல்லாமே ஹிஸ்ட்ரி தா ஹிஸ்ட்ரிய பொர்த்தளவு எல்லாமே தமிழ் லதா இருக்கு
ஆ
எல்லாமே ஈஸியாதா இருக்கு
ஓகே ஓகே ங்ப்ரோ
நீங்க பச்சது தமிழ்லா இருக்காது எல்லாமே இங்கிலீஷ் இருக்கு
ஆ நா இது கம்ப்யூட்டரு அதுக்கப்ற இந்த இ காமர்ஸு கிளவுடு கம்ப்யூட் டேட்டாவ எப்டி ஸ்டோர் பண்றது நம்ம பேசுற டேட்டாலா எங்க போயி ஸ் ஸ்டோர் ஆகுது
ம்
சோ அந்த மாரி ஃபுல்லா அது ரிலேட்டடாதா பண்ணோ அதுலயுமே நறைய இன்ட்ரஸ்டிங்கான சப்ஜெக்ட்ன்னு பாத்தா அந்த கிராபிக்ஸ் வரு
ஆ
ஆ கிராபிக்ஸ்ல இந்த ஆர்ஜிபி கலர் சொல்லுவோலிங்களா சோ அது எப்டி ஐ மீன் அதோட பிக்சல்ஸ் எப் ல்லா உருவாகுது அப்புற மல்டிமீடி
ஆ
ஆ மல்டிமீடியால இந்த மார்பிங்லா பண்ணுவாங்கலிங்களா
ம் ம்
ஆ சோ அந்த மாரி எப்டி ஃபேஸ் வந்துட்டு இது பண்றாங்க சோ அந்த மாரி நம்ம ரியல் டைம்மா அந்த போட்டோ ஸ்டுடியோ ரிலேட்டடா வந்துட்டு நறைய விஷ் அதுல லேர்ன் பண்ணிக்லா
ம்
இப்ப எதுனா ஜாபுக்குஎதனா போறீங்களா
இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தே பேங்கிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தே சோ இப்ப கரண்ட்டா ரிசைன் பண் சோ அதுமே நல்ல ரோலா இருந்தது பேங்க் ல வெர்க் பண்றதுமே ஒரு லோன் எப்டி அ நம்ல அப்ரோச் பண்றாங்க ஒரு பாரோவர் எப்டி வராங்க மறுபடி அது எப்டி லோனா கன்வெர்ட் ஆகுற வரையு என்னென்ன ப்ராசஸ்லா இருக்கு இருக்குங்குறத தெரிஞ்சுக்கிட்டே இதுமே கொஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான வேலையா இருக் கு ரியல் டைம் லைஃப் ட நம்ம ஒத்து பண்ணோம்னா அது நம்மளு ஒரு லோன் வாங்க போனும்னா என்னன்னாளா இன்னு யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லோன் வாங்க போகணும்னா
அத பத்தி எதுமே தெரியாது
ஓகே ஓகேங்க ப்ரோ இப்ப லோன் வாங்க போனா பேசிக்கா நம்ளோட வேல என்ன இருக்குன்னு தான் கேட்பாங்க வேல இருக்கா பே மண்ட் மாம் ஆ ச து ஒர்க் இருக்கா சேலரி இருக்கான்னு தா கேப்பாங்க ஃபஸ்ட்டு விஷய அதுதா ஆ அதுக்கப்புற நம்ளோட சிபில் ஸ்கோர் பாப்பாங்க அந்த இது கிரெடிட் ஸ்கோருன்னு சொல்லுவாங்க ஆ அது பாப்பாங்க
நம்மளோட பேக்ரவுண்ட் வச்சுதா கொடுப்பாங்கல
ஆ பேக்ரவுண்ட் இருக்கணு இன்னொன்னு நம்ம லோன் வாங்கனோம்னா அந்த லோன ரீபே பண் ற அளவுக்கு நம்மகிட்ட சொத்து அசட் எதாது இருக்கான்னு பாப்பாங்க சோ இது எல்லாமே இருக்கு
ம் ம்
ம் ரீபே பண்ற அளவுக்கு மந்த்லி மந்த்லி பண்ற அளவுக்கு நம்மகிட்ட சோர்ஸ் இருக்கா இன்னொன்னு நம்ப ம மட்டு செப்ரேட்டா வாங்குறமா இல்ல கூட யாராவது கோபாரோ வரா யாராவது ஆட் பண்ணிக்கிறோமாங்கறதையு பா பாங்க
ஆ
சோ அது கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரோல்
நம்பளே அந்த இதுவுெல்லா இருந்ததுனா பேக் பேக்கிரவுண்டு அந்த இதுவுல்லா இருந்தாதா லோன் வாங்க முடியு
ஆ அ இது அசட் ஏதாவது இருக்கணு நம்ப மேல அதுக்கேத்த மாரி அவுங்க இப்ப ஒரு அஞ்சு லட்ச ரூபா நம்ம லோன் வாங்கறோனா அத ரீபே பண்றளவுக்கு ஒன்னு சேலரி இருக்கணு சேலரி இல்லனா அட்லீஸ்ட் அவுங்க ரீபே பண்ண முடியாதப்போ அவுங்க சொத்தையாது நம்மளுக்கு ஏலத்துக்கு நமக்கே குடுத்துருவாங்க அது மூலமா கவுர்மெண்டு ஏல விட்டு அவுங்ளுக்கு தேவயான பண எவ்வளவோ அத வாங்கிக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட உங்களுக்கு செட்டில் பண்ணிடுவாங்க
ஆ ஆ
சொந்த மாரி ஓகேங் ப்ரோ மறுபடி பாப்போ பேசுவோ
ஆ சேரி
ம்